ஹலோ
ஆஹ் ஹலோ மேம் எப்டிருக்கீங்க
ஆஹ் நல்லா இருக்கன் சார் நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்க உங்கள பத்தி இன்ட்ரிடியூஸ் பண்ணிங்க சும்மாதாங்க இருக்க
ஆஹ் நா இங்க சும்மாதா இருக்க உம் செரி இப்போ ஃப்ரீயா இருக்க அப்டினால செர் நம்மோ கால் பண்லா இன்னிக்கே நம்ம ஸ்கூல் டேஸ் பத்தி யோஸ்சிட் இருந்த
உம்.
செரி அத பத்தி நம்ம கொஞ்சோ பேசலா அப்படின்றதுக்காக நான் கால்
உங்க ஸ்கூல் மெமரிஸ் வந்துச்சா
ஆமா ஆமா திடீர்னு ஸ்கூலோடைய இதெல்லாம் நினைச்சிட்டு இருந்தேன் ஏன்னா இப்பதான் குழந்தைங்க எல்லாம் ஸ்கூல் போறது காலையில பாக்கும் போது நம்மளும் இப்டிதானே ஒவ்வொரு நாள் போயிட்டு இருந்தோம் அந்த ஸ்கூல்ல வந்துட்டு என்னன்னல்லா நம்ம பண்ணோம் அப்படின்றத ஒரு சின்ன ஞாபகங்கள். சரி அத நம்ம வந்து. பகிர்ந்துக்கலாம் அப்படின்ற ஒரு இதுல நான் பேசுறேன். நீங்க என்ன நெனைக்கிறீங்க.
நானு எங்க மேம் இப்பதான் மேம் காலேஜ் தேர்ட் இயர் மேம்.
ஓ சேரி சேரி அப்ப ஸ்கூல் தேர்ட் இயர்னா ஸ்கூல் முடிஞ்சு நீங்க இப்ப காலேஜ் தேர்ட் இயர்க்கு போயிர்க் க்கீங்க அப்போ அந்த டைம்ல அப்ப நீங்க எப்படிய எல்லா வந்துட்டு என்ஜாய் பண்ணீங்க ஸ்கூல்ல நல்ல ஜாலியா பிரண்ட்ஸ் கூட இருந்திருப்பீங்க ஸ்கூலுக்கும் காலேஜக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு
ஸ்கூல்ல வந்து சாருங்க கொஞ்ச டிஸ்டர்ப் பண்ணுவாங்க மேம் என்ன அது அப்டியே ப்ரஷர் குடுப்பாங்க படி ப்படினு காலேஜ்ல வந்து படிக்குறது படிக்காது நம்ம கையில தான் இருக்கு
ஆஹ ஆமா ஆமா நம்ம நிறைய படிக்கிறது போக நிறைய நம்ம செலவு பண்ணிருப்போம் அந்த எடத்துல அஹ ஸ்கூல்ல வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுறதோ இல்ல ஏதாவது அவங்க கூட வெளியில போறதோ அது வந்து பெரிய விஷயமா இருக்கலாம் இனி அடுத்து வந்து காலேஜ் சு லெவல்லங்கும் போது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் நீ அடுத்த லெவல்ல இருக்கும் போது நம்ம எல்லா நாளுமே இந்த நாள வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணி போயிக்கணும்.
எஸ் மேம் நீங்க என்ன நெனைக்கிறீங்க காலேஜ் பேங்களூர்ல வேலை கேட்டிருக்க மேம் ரிலேஷன் மூலயமா ஐடில
ஓ.
அவுங்க ஐ டி ல ஒர்க் பண்றாங்க இப்போ த்ரீ மந்த் ஒரு அடிஷ்னல் கோர்ஸ் பண்ணுனோனா வேல கெடச்சிரு மேம்.
ஓ பேங்களூர்ல ட்ரை பண்றீங்ளா. சரி சரி அது ஒன். நல்ல ஒரு ஐடியாதான் அங்க வந்து இப்போ நிறைய வேகன்சி போய்டட்டுருக்கு காலேஜ் முடிச்சுட்டு கூட எக்ஸ்ட்ரா ஏதாவது கிளாஸ் போயிட்டு கூட நம்ம அங்க ட்ரை பண்ணிக்கலாம் பேங்களூர்லல்லாம். ம் என்னன்னா. ஃபஸ்ட்டு போனொன சேலரிய பார்க்க கூடாது.
ஆமா மேம் ஃபஸ்ட்டு வந்து சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ண கூடாது. நாலேஜு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் அத கட்டுனு நம்ம அப்டியே இம்ப்ரூவ் ஆகணும் மேம்.
கரெக்ட்டு ஹ அதுதான் நம்ம பண்ணும் ஃபர்ஸ்ட்டு போனோனே நம்ம என்னென்ன லேர்ன் பண்ணிக்கிறோனு வேற அவங்க சொல்லி தராங்க அப்டின்னு சொல்லிட்டு நம்ம நம்பளுக்கு தான் எல்லாமே தெரியும்ன்னு சொல்லி நம்ம ஸ்டார்ட்டிங்ள போக கூடாது. அவங்க சொல்லி குடுக்கறத ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எதுவுமே தெரியாத ஒரு எல் கே ஜி லெவல்கக்கு தான் நம்ம. இருக்கணு ஃபர்ஸ்ட்டு. அப்புறம் வந்து அங்க போய் நம்ம எல்லாம் கத்துக்கிட்டதுக்கு அப்புறமா வேணா ஒரு ஒரு ஆறு மாசம் நம்ம கத்துக்கதுக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம இது பண்ணிக்கலா இதுன உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்குனு நெனைக்கிறேன் நான் சொல்றது கூட
எஸ் மேம் நானு அந்த ஐடியாலதா மேம் ஒன் இயர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அப்டியே நம்ம டெவலப் ஆகணும்.
உம் கரெக்ட் தான் ஒன் இயர் நம்ம ஒரு எடத்துல போய் ஜாயின் பண்ணிட்டோனா கண்டிப்பா வந்து கஷ்டமோ ஏதோ ஒண்ணு கண்டிப்பா ஒரு எடத்துல ஒரு ஒன் இயர் இருந்துர்ணும் ஆஹ் அஹ் நம்மக்கு இடையில வந்து நம்போ இப்போ ஒரு அஞ்சு மாசம் வெளில வந்தற்றோம் ஆஹ் சரியில்ல அப்டின்லாம் இருக்கக்கூடாது நம்ப இன்னோரு கம்பனிக்கு போகும்போது அவுங்க ஃபஸ்டு பாக்றது என்னான்ன நம்ப எவ்ளோ நாள் இருந்திருக்கோம் அங்க அப்டின்னு அப்போ நம்ம ஒன் இயர் இருந்தாலுமே நம்ம சொல்லிக்லாம் ஒரு வேற இடத்துல இன்டர்வியூ போகும் போது நம்ம சொல்லிக்கலாம் இந்த மாதிரி நான் அங்க அஹ் எனக்கு ஃபஸ்ட் போகும் போதே எனக்கு செட் ஆகல ஆனா வந்து ஒ எந்த இடத்துலயா இருந்தாலு நம்ம ஒன் இயர் இருந்து பாத்தாதான் நம்மளுக்கு அது தெரியும் அப்டின்றனாலதான் நான் அங்க இருந்தேன் அப்டின்றது நம்ம சொன்னோனா வேற இடத்துல இருக்கும் போது அவுங்களும் கொஞ்சோ கான்பிடன்ட் லெவல்லா நம்மளுக்கு கொஞ்சம் வேல குடுப்பாங்க.
எஸ் மேம்
நம்ம கொஞ்ச நாள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுற வரைக்கும் வேற வேற இடமா மாறி மாறி போலாம் அதுக்கப்புறம் நம்ம நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் வேணா ஒரு இடத்துல ஜாய்ன் பண்டோனா அங்கயே இருந்துக்கலாம் இத பத்தி நீங்க என்ன நெனைக்
மேம் நீங்க சொல்றது கரெக்ட் தான் மேம் இப்ப ரியல்பேக்ட் அதான் மேம். நெறைய பேர் வந்து காசுக்கு ஆசபட்டு இந்த ஒரு மாசம் இந்த கம்பெனி ஒரு மாசம் அந்த கம்பெனினு போவாங்க அந்த மாரி இருக்காம ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கெய்ன் பண்ணி நாலேஜ் கெய்ன் பண்ணி இம்ரூவ் ஆகுறது கரக்ட் தான் மேம்
ஆமா ஆஹ் ஏன்னா நம்ம நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டோம் அப்டின்னா எ எந்த இடத்துலயுமே வந்து நம்ம ஃபஸ்டு போனோனே இப்போ படிச்சிருக்கோனா அந்த அந்த இதையே வந்து நம்ம பண்ண போறது இல்ல அஹ் அவுங்க நம்ம படிச்சதுக்கும் நம்ம வேலை செய்ற க்கும் ரொம்ப டிஃப்ரன்ஸ் இருக்கும் இப்ப அக்கௌன்ட்லனு எடுத்துக் தின்ன எக்ஸாம்பிள் நம்ப போய் அக்கௌண்ட்ஸ்ல நெறைய படிச்சிருப்போம். ஆனா நம்ம அந்த வேலைலன்னு போய் பண்ணும் போது நம்ம படிச்சதுக்கும் அதுக்கும் வேற வேலை தான் இருக்கும். அதுனால நம்ம எல்லாமே வேலையில போணோனே தான் கத்
உம் நீங்க என்னா மேம் பண்றீங்க
நான் வந்து இப்போ ஒர்கு மு பி ஜி எல்லாம் முடிச்சு மேரேஜ் ஆய்டுச்சு அஹ் சோ நான் இங் க வந்துட்டு இப்ப பாப்பா இருக்காங்க ஆஹ் அவுங்கள பாத்துட்டு வீட்ல இருக்கே கே நான் அக்கௌன்ஸ்ல தான் வேலை பண்ணிட்டு இருந்தேன் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால சரின்னு உங்ககிட்டயும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்டின்னு சொல்லி பேசிட்
இப்போ ஒர்கு போறீங்களா
ஆஹ் ஒர்க் நான் போய்ட்டு இருந்தேன் கிளப் மஹேந்திரான்னு சொல்லி ஆஹ் ம் உ இதுல போயிருந்தேன் இப்போ வந்துட்டு அங்க அக்கௌன்ட்ஸ்ல தான் இருந்தேன் இப்போ வந்து நம்போ அதுல ஸ்டாப் பண்ணிட்டு நாங்க எப்டியோ இப்ப வீட்ல இருக்க வேண்டிதா இருக்கு ஆஹ் சரி இவுங்களு கொஞ்சோ பெருசாகுற மாரி இருந்தா ஆஹ் இது பண்ணிக்கலாம்
பசங்க சின்ன பசங்க அதுனால பாத்துக்கங்க
உம்
எவ்ளோ மேம் நீங்க இப்ப பி ஜி முடிச்சதுனால எவ்ளோ சேலரி தந்தாங்க மேம்
பி ஜி முடிச்சோனே ஸ்டாடிங்கு நான் வந்து டிரைனியா தான் ஜாய்ன் பண்ணது போங்க ஃபஸ்டு வந்து ஸ்டார்டிங்கே வந்து எய்ட் தவுசண்ட் அந்த மாரி தான் குடுத்தாங்க. அது வந்து டிரைனியா நா போய் ஜாய்ன் பண்ணது. அதுக்கப்புறம் வந் து ஒரு ஃபிப்டின் தவுசன்ட் வரைக்கும் இங்கிரிமென்ட் பண்ணாங்க நான் ஜாய்ன் பண்ண டைம்ல.